ஹலோ ஹலோ கண்டிப்பா
ஆ கண்டிப்
நா நல்லாருக்கம்பா நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே ஆ சாப்டாச்சா
ம் சாப்ட்டம்பா என்ன சமையலு
இங்க தோசயும் கிள்ளி போட்டு சாப்பார்
வேற என்ன அங்க என்ன ஸ்பெஷலு
செரி
இங்க வந்து தோச புதினா சட்னிப்பா
ஓ அப்டியா சரி சரி ம் ம் சொ ரொம்ப மொபைல் போன்ஸ் யூஸ் பண்றாங் என்ன என்ன லா பண்றது அதோட அட்வான்டேஜஸும் டிஸ்அட்வான்டேஜஸும் என்னேன்னப்பா இருக்கு
அப்டியாக்கா செரி நா சொல்றே என்னென்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்ட்டு சும்மா வேல ஆ முடிச்சுட்டு இருந்தே நீ என்ன பண்ணிட்ருந்த
நானா சும்மா போன் பேசுறே வேலயெல்லா முடிச்சு நாளைக்கு காலேஜ்ல மொபைல் போன்ஸ்ஸோட அட்வான்டேஜஸும் டிஸ் அட்வான்டேஜஸும் கேப்பாங்க பசங்கட்ட அவங்களே மொபைல் போன்ஸ நெறைய யூஸ் பண்றாங்க அவுங்களுக்கு போயிட்டு இந்த மாரி டாபிக்க குடுத்து அவங்கிட்ட பேச சொல்லனும் அதா செரி உங்ககிட்ட கேட்டு பசங்க கேட்டா அன்செர் பண்ணலா
அப்டியா இது ரொம்ப நல்ல ஒரு டாபிக் ப்பா இப்ப மொபைல் இல்லாம ஒரு நாள் கூட இருக்க முடியாத அளவுக் க்கு அதுவே ஒரு நம்மோட வாழ்க்கையோட ஒரு பகுதியாயிடுச்சு
ஆமா மொதல்ல அதோட நன்மைகள பத்தி பேசலாமா
சரி மொதல்ல நம்ம அதோட அட்வான்டேஜஸ பத்தி பாப்போ எதுக்கு எதுக்கெல்லா நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்டினு சொல்லிட்டு பாக்கலா
மொதல்ல நம்ம ஃபோன் பண்றதுக்காக அதான் ஒரு அர்ஜென்ட்னா நம்ம ஃபோன் பண்றதுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது உலகத்துல எங்க இருந்தாலும் சில நொடில பேசலா ஆ வீடியோ காலா இருந்தாலும் சரி வாய்ஸ் காலா இருந்தாலும் பண்ணலா அப்டின்னு சொல்றாங்க
அதுதா குடியிருக்குற நண்பர் அது எல்லாரோட இது தொடர்பிலயும் இருக்கோ ரொம்ப ஒதவுது அப்டின்னு சொல்றாங்க
அது மட்டும் இல்ல அவசர நேரங்கள்ல ஆம்புலன்ஸ் போலீஸ் தீயணைப்புத் துறை போன்ற சேவைகள எல்லா செய்யறதுக்கு நம்ம தொடர்பு கொள்ள முடியு அப்டின்னு சொல்றா
படிப்புக்கும் மொபைல் ரொம்ப உதவுதாமே அப்புடியா
ஆமாப்பா ஆன்லைன் கிளாஸ்சு வீடியோஸ் அத்தா எஜுகேஷன்ஸ் சம்மந்தமான வீடியோஸ்சு ஈ புக்ஸ்சு டிஷ்னரி எல்லாமே மொபைல்ல கெடைக்குது அப்புடின்னு சொல்றாங்க
எனக்கும் ஏதாவது சந்தேகம் வந்தா உடனே தேடி பாத் தெரிஞ்சுக்க முடியிது
பேங்க் டீடெயில்ஸ்ல்லா கூட இப்ப ரொம்ப சுலபோ ஆ ஜீப் பே ஃபோன் பே ஆ பில் பேமெண்ட்ஸ் எலக்ட்ரிக் பில் பே பண்றது டிக்கெட் புக் பண்றது எல்லாமே வீட் ல இருந்து செய்ய முடியுது அதுவே ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் தா
ஷாப்பிங் கூட ஆன்லைன்ல பண்ண முடியிதுல்ல இப்போ
ஆமாம்பா ஷாப்பிங் கூட ஆன்லைன்ல பண்றதெல்லா நல்லா பண்ணிக்கலா இதுல வந்து டைமு கொஞ்சோ சேவ் ஆவும் நம்ளோட நே அ நம்ளோட கேஷ்சம் கொஞ்சோ சேவ் ஆவும் அப்டின்னு சொல்றாங்க இதுல
கேமராவு ஒரு பெரிய வசதி தானக்கா
ஆமா ஆமா நம்ப அழகான ஒரு திங்ஸ் எல்லா நல்லா ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கவும் வீடியோவும் வீடியோவாவும் அத சேவ் பண்ணி வச்சுக்கவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்டின்னு சொல்றாங்க
ஓ அப்புடியாக்கா சரிக்கா இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் பத் தி பேசலாம்க்கா
ஆ பேசலாம்ப்பா அதுவும் ஒரு முக் கியமானது தா அதிக நேரோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணா நம்மள நம்போட கண்ணுக்குதா ரொம்ப பாதிப்பு வரும் அப்டின்னு சொல்றாங்க
ஆமா சில நேரத்துல தொடர்பு இப்போ தொடர்ந்து பாத்தா கண் எரிச்சலும் படபடப்பு வருன்னு சொல் நானும் நெறையா அது யூஸ் பண் நா எனக்கு ஒரு சில டைம் தலவலியே
ஆமா ஆமா இரவு நேரோ அதிகமா நேரம் பயன்படுத்தினா தூக்கமு கெடும் அதுனால உடல்நலமு பாதிக்கும் அப்டின்னு சொல்றாங்க
நெறைய பேரு சாப்பிடும் போது ஃபேமிலியோட பேசிட்ருக்கும் போது ஃபோனு கீனு பாத்துகிட்டு தா இருப்பாங்க
அதனாலே குடும்ப உறவுகளும் பாதிக்கப்படலாம் அப்டின்னு சொல்றாங்க நேருக்கு நேரா பழ பேசுற பழக்கத்த வந்து நம்ப எப்பவுமே வச்சுக்கிட்டு இருக்கணு ஆ இப்ப நம்ப ஃபோன்ல வந்து நெறைய பேசறோன்னா நேர்ல பேசற பழக்கம் வந்து கொறஞ்சிரும் அப்டின்னு சொல்றாங்க
சமூக வலைய தளங்களில் அதிக நேரம் செலவழிப்பது நல்லது இல்ல
ஆமா தேவையில்லாத ஒப்பீடு மன அழுத்தோ அதெல்லா போன்ற பிரச்சனை எல்லா வரு அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்படியாக்கா சேரி படிக்கவேண்டிய நேரத்துல கவர்மெண்ட் சேலரி வரும்ல ஆமாமா சரியா சொன்ன ஒரு மெசேஜ் பாக்கிறே என்று எடுத்தால் ஒரு மணி நேரம் போ ஒரு மணி நேர அப்படியே போயிடு அதுவே நம்மளுக்கு தெரியாம இருக்கு அந்த மாதிரி ஒரு அடிக்ஷன் இருக்கு போன்ல
ஆமாக்கா சில மொபைல்ல கேம்ஸ் இல்ல எதுக்கு நமக்கு வம்பு ஆமா ஆமாப்பா அதுவே ஒரு எஜி கேஷன் ஒரு ஜாப்பு அது எல்லாமே ஒரு நல்ல இதுவ குடுக்கு பட் ஆனா இந்த படு அது படிப்பு வேல உடல் நலோ எல்லாத்தையு பாதிக்கு நம்ம கேம்ஸ்க்கு அடிம ஆயிட்டோம்னா
எ ஆமா ஆன்லைன் மோசடி அதிகமா நடக்குது
ஆமாமா தெரியாதா
ம்
தெரியாத லிங்க் எல்லா தெறக்க கூடாது ஓ டி பி பேங்க் டீட்டெல்ஸு அதெல்லா யாருகிட்டயுமே சொல்லவு கூடாது நம்மளோட டீட்டெயல்ஸ் யாருக்கும் குடுக்கவும் கூடாது
சரி அப்பா படுக்கும் போது ம்
கண்டிப்பா கவனிக்கு வயது கேற்பஉள்ளடக்கத்தை மட்டுமே பார்க்கணு பயன்படுத் து நேரத்துக்கு ஒரு வரம்புருக் கணு அடிக்கடிக்க ரொம்ப பயன்படுத்தக் கூடாது ஒரு குறிப்பிட்ட லிமிட் இருக் குணு அது இருந்தா மட்டுமே தா நம்மளால இது பண்ண முடியு
அப்பனா மொபைல் நல்லதா கெட்டதா
மொபைல் ஒரு ஒரு அப்பில் அப்ளைன்ஸ் மட்டுந்தா அது நம்ம எப்படி பயன்படுத்துறோ என்பதுதா ரொம்ப ஒரு முக்கியமான இம் பார்ட்டன்டான ஒரு விஷயோ அப்டினு சொல்ல முடியு சரிதா தேவையானா வேல போது பபயன்படுத்றோ அது ஒரு பெரிய வேல அப்படித்தானே சொல்ல வராங்க ஆமாம்பா ஆனா அளவு கு அதிகமாக இம் ப பயன்படுத்தின அது நமக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும்ன் சொல்றா
ஓகே அக்கா இனிமே நானு தினமு பன் போன் பயன்படுத்துனா ஆ போன் பயன்படு
படிப்பு முடிஞ்சி நல்ல முடிவு எஜிகேஷன் எக்ஸசைஸு ஃபேம்லியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல புக்ஸ் படி க்கற்து இந்த மாதிரி சில விஷ்யோல்லா பண்ணா நம்ம மொபைல் அடிக்ஷன்ல இருந்து கொஞ்சோ தவிர்க்கலா
சரி கா நீ சொன்ன விஷயங்கள் எல்லா க்கு சொல்ற மாரி சொல்லி வச்சு அவுங்களுக்கு சொல்லி வச்சு அனுப்புறாங்க சொன்னத வச்சு அவுங்க எல்லாமே பண்ண சொல்றாங்கல
அதை கேட்டு ரொம்ப சந்தோஷோ நம்பிக்கையோட பேச சொல்லு நல்லாவே பேச சொல்லு ஓகேவா சொல்றே ரொம்ப தேங்க்ஸ்க்கா
ரொம் உங்களோட பேசினது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷ்யமா இரு
எனக்கு ரொம்ப சந்தோஷப்பா சரி நாளைக்கு பேசலா ஓகேவா சரிப்பா
நீங்க பொயிட்டு ரெஸ்ட் எடுங்க மேம் நல்லா ஒடம்பா பாத்துக்கோங்க
பாஸ் ஆன் ஃப்ளக்கு
பசங்ல அக்கா சரிக்கா பாய் பாத்துக்கோங்க
சரிடா அம்மா நல்லா படுத்து தூங்கு ரெஸ்டடு எடு பசங்களுக்கு இத பத் பத்தி சொல்லி புரியவைய்யு நீயு கொஞ்சோ போன்ஸ்ஸெல்லா யூஸ் பண்ண கொஞ்சோ அவாய்ட் பண்ணிக்கோ கம்மி பண்ணிக்கோ அதுதா நம்ளுக்கு நல்லது நம்ம ஒடம்புக்கு நல்லது சரி ஓகே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நா போய் படுக்குறே பெயிட்டு வரே பாய் கவனமாருங்க